வணக்க
ம் இனிய மாலை வணக்கம்
நா ரொம்ப எதுர்பாத் த இத நீங்க சொல்லுவீங்கன்னு பரவால்ல மறக்காம சொல்டீங்க
என்னா பண்றீங்க
சும்மாதாருக்கே நீங்க சாப்ட்டீங்ளா காலேஜ்ல்ல முடிஞ்சுதா
காலேஜு போவே இல்லங்க இப்பதாங்க எழுந்தே ஒரு பன்னெண்டு மணிக்கா
ரொம்ப சீக்கிர எழுந்துட்டீங்க நைட்லா நறையா வேலையா ஓ ஆமா பேர்டே பார்ட்டிகே
பசங் கூட்டினு போயிட்டு விடவே இல்ல கேக் வெட்டிட்டு அதே பிரியாணி சாப்ட போனோ பிரியாணி சாப்ட்டு சாப்ட்டு வந்து சும்மா பேசிட்டுருந்தோ அதுவே மணி மூனாயிட்ச்சு வந்து படுகர்த்துகு
அ அ வீட்ல ஒன்னு சொல்லையா
செம்ம திட்டு எங்க அம்மா ஏன்டா என்ன இப்டி பண்ற எங்க அப்பா என்ன எதுவு கேக்க மாட்டாரு எங்க அம்மாவதா கேப்பாரு ரெண்டு பேரு கிட்டியும் மாட்டிகின் நா முழிக்கிறே நா இன்னாப் பண்றதுனே தெர்ல
அ
நா எங்கியாச்சு ஊருக் கெளம்பிதாம் போப்போறே
ஆனாலு மூனு மணிங்கிறது கொஞ்சோ ஓவராத் தெரில
பசங் கூட இருந்தாலே டைம் போறதே தெரியாதுல்ல
ஓஹோ சேரி சேரி
ம் இந்தக் கோயில் விஷ்யமா ஒ பேசிட்டு இருந்தோ கொஞ்சோ
ம்
ஆடி மாசோ வருதுல அம்மனுக்கு கூழ் ஊத்தணு அம்மனுக் கூழ் ஊத்தணு அதனால கொஞ்சோ பேசிட்டுருந்தோ இந்த மாரிப் பண்ணலா திருவுழாவே அப்டின்னு அதனால அப்டியே டைம் ரொம்போ
ம் எத்தன் நாளைக்கே பண்ணுவீங்க திருவிழாவே
வெள்ளி சனி ஞாயிறு மூன் நாள் பண்ணுவோ
சேர் சே
ம் வெள்ளிகெழம காப்பு கட்டுவாங்க
ம்
சனிகெழம வந்து இது உடும்பு செலம்புனு சொல்லுவாங்கள அந்த பம்ப ஒடுக்க
சேரி
அது வெப்பாங்க அப்பறோ ஞாத்திக்கெழமதாத் திருவிழாவே இந்த தீச்சட்டி எடுகத்து கெரகோ எடுகறது ஆ அந்த மாரிப் பண்ணுவாங்க அது நாங்க பசங்களாதா சேந்து பண்ணுவோ பெரியவங்கலா யாரு மின்னாடி வந்து அந்தம் திருவுலாலா நடத்த மாட்டாங்க எங்கத் தெருவுல எல்லாமே பசங்கதா கெட்டதா இருந்தாலு பசங்கதா ம் நல்லதா இருந்தாலும் பசங்கதா
எல்லாமே நாங்கதா
எல்லாமே நாங்கதான் அந்த மேரி பண்ணுவோ இப்ப கூட கோவில் ஒன்னு கட்டணு அ அந்தக் கோயில் கட்றதுக்காக பசங்களா சேந்து பிளான் போட்ருக்கோ
அ அதா ரொம்ப பெரிய விஷியம்ப்பா கோயில் கட்றதுலா
கோவில்னா கோவில் கட்ல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ல ஒரு கும் அ கும்பாபிஷேவம் பண்ண செலைய ஒரு மரத்துக் கீழ வெச்சுட்ருந்தாங்க அந்த மரத்துக்கு எதிர்க ஒரு லேண்ட்டுருக்கு அந்த லேண்டு் வாங்கிட்டன்டறதுனால எடஞ்சலாருக் கண்டேனர் இல்ல கண்டெய்னர் தெரியுமா லாரில வருமே கண்டெய்னர்
தெரியும்
ஆ அந்த கண்டேனர் சாமி முன்னாடி எத்துனு வந்து வச்ட்டாங்க எடைஞ்செல்லா இருக்கு ரொம்ப அதனால கோயில் எடத்துல இன்ன எடத்துல வைக்கனோ அப்டின்ட்டு பேசி பசங்கல்லா பேசி சேரி அந்த எடத்துல எடுத்துனு போயிட்டு வெக்கலா அடின்ட்டு ஜின்ன ஒரு இந்த ம இது மாரி கட் தீட்டு அது மேல சலைய வெக்கணு ஆடி மாசோ வேற வரபோதுல திருவா பண்ணனும்ல அந்த இட்த்துல ரொம்ப எடைஞ்சலா இருக்கும் அதனாலன்றதுனால அந்த மாதிரி பேசி பசங்கல்லா சேந்து பண்லானு இருக்
இதுவே ரொம்ப பெரிய விஷ்யம்தான் நீங்க சொல்றது ஜின்னதுன் சொல்றீங்க ஆனா நல்ல விஷ்யோம் பெரிய விஷ்யோ சூப்பர் வாழ்கத்துகள் நல்லா பண்ணுங்க
பண்ணணும் தெரியும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நாங்களாதா எட்த்து பண்ணணும் அதனால ஆளுக்கு ஒரு ஒரு இது மாரி நீங்க வந்து அந்த இது கட்டி குத்துரு நா வந்து காம்பவுண்டு போட்டு தார அந்த மாரி ஒருத்தர் ஒருத்தரா ஏத்துப்பாங்க
ஆ ஆஹ
ம்
பரவால்ல
அப்பறோ ஆடி மாசனாலதா ஆடி மாசம் வந்தாதா வீட்டுக்கு வரி போட்டு அது பண்ணும்
சேரி சேரி
இன்னும் பெருமாள் கோயில் திருவ்லாலா இன்னும் கிராண்டா பண்ணுவோ பசங்கல்லா சேந்து அது வந்து சாமி வந்து ஊர் ஊர் கோல எத்துருவோம் ஊர் கோலோ ஊர்வலம் எத்துனு போவோ அது வந்து ஒரே நாள் தா சனிக்கெழ மட்டும்தா ஆனாலனால கிராண்டா பண்ணுவோ
ஓ அதுவும் ஆடி மாஸ்லயா இல்ல அது வேற நாள்லயா
அது புரட்டாசி மாசோ பெருமாளுக்கு வந்து புரட்டாசி அம்மனுக்கு வந்து ஆடி மாசோம்
சேரி சேரி
எங்க ஊர்ல ரெண்டு கோயில் இருக்குன்றதுனால மாத்தி மாத்தி பண்ணுவோ
சேர்
இப்ப வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு நாலஞ்சி ஸ்ட்ரீட் மாரி தெருவு மாரி அந்த தெருவுல யாருக்கு கெத்தா பண்றாங்களோ அப்டின்ற மாதிரி பேசுவாங்க அதனாலயே நாங்க ரொம்ப சூப்பரா பண்ணுவோம் திருவாவ செம்ம கூட்டமாருக்கும் செம்ம ஜலியாருக்கும்
அ
என் நாங்க வந்து எங்ககிட்ட எல்லாமே இருக்கோம் இப்போ எங்க தெருவு வந்து ஜின்ன தெருவு ஆனா எல்லாமே எங்க கிட்டருக்கும் சவுண்ட் சர்வீஸ் வந்து நாங்களே போட்டுப்போம் ஐ அய்யர் இருக்காரு அப்புறோம் டாக்டர் ட்ராக்ட்ரு எங்க பசங்களே வச்சுக்கிறானுங்க குட்டியானயும் வச்சிருக்கானுங்க அதனால எல்லாமே இருக்கதுனால எல்லாமே ஃப்ரீ தா அதனால
சூப்பர் ப ம் ஆஹ் பரவால்ல
எல்லாரு ஊரே பேசுற மாரி பண்ணுவோம் திருவ்ழாவ
நீங்க சொல்றத கேகும் போதே எனக்கு திருவுழாவ பாக்குற மாரி ஒரு ஃபீல் கெடைக்குது
திருவழால பாத்ததே இல்லயா நீங்க
திருவிழாவ பாத்திருக்குறே ஆனா நீங்க பண்ற திருவிழாவ நேரடியா பாக்குற மாரி ஒரு ஃபீலு
காம்படிஷன்னா இன்னா பண்ணுவோ நாங்க திருவிழாவே பக்தி மூட்ல இருக்க மாட்டோ நல்ல ஃபையர் மூட்ல தா இருப்போ
அ ஆ
அந்த மாரி பண்ணுவோ திருவிழாவ
சேரி சேரி
செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருக்கு
ம்
ம் உங்க ஊர்ல இந்த மாரி ஃபெஸ்டிவெல்லா எதுவு பண்ண மாட்டீங்ளா அம்மானுக்கு கூழ் ஊத்தருது
தெரியல பண்ணுவாங்க ஆனா நான் சர்ச்சுக்கு தா போவே
நீங்க கிறிஸ்டினா
ஆமா
நீங்க சொல்லவே இல்ல
அதனால என்ன நா இங்கயும போவேனே கோவிலுக்கு ஏல்லா போவே அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல ம்
ம் சர்ச்ல என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஜெபோ பண்ணீங்ளா
ஆமா ஒரு மணி நேரோ அங்க மாஸ் நடக்கு யூஸ்வலா ஒரு மணிநேரோ மார்ஸ் நடக்கு
அ
ஃபாதர் எத்னா சொல்லிகிட்டிருப்பாரு கடவுள் அத சொன்னாரு இத சொன்னாரு அப்டின்னு அத முடிச்சிட்டு அப்புறோ நா மனசார டைரக்ட்டா டீலிங் பண்ணிக்குவே
ம்
அவர் கிட்ட ஒக்காந்து கொஞ்சநேரோ மனசு விட்டு கடவுள் கிட்ட பேசிட்டு அப்றோ ரிட்டர்ன் வருவே வீட்டுக்கு
நா கூட ஏதோ சின்ன வயசுல கிளாஸ்லா போயிருக்கே ஏதோ ஒரு கிளாஸ் சொல்லுவாங்கல்ல அப்டி இல்லங்க
ஆ
ஏதோ ஒரு கிளாஸ் சொல்வாங்க டெய்லியு அஞ்சி மணிக்குல்லா போயிட்ணு கிளாஸ்சுக்கு சி பி எஸ் சி கிளாஸ் சோ ஏதோ ஏதோ சொல்லுவாங்க வசனோ எல்லா சொல்லிக் குடுப்பாங்க வசனோ சொல்லி குடுப் பாங்க கிப்ட் எல்லா தருவாங்க கிறிஸ்மஸ் வந்தா சாக்லேட் தருவங்க கேக்
ஏய் சூப்பர் பா
கிறிஸ்மஸ் தாத்தால்ல வீட்டாண்ட எல்லா வருவாரே பாக்கவே எங்க வீட்டாண்ட சர்ச் இருக்கு ம் அதனால எல்லாமே பண்ணுவாங்க நல்லா இருக்கு அவுங்க பண்றது கூட
ம்
ஆனா ஃபாஸ்டர் வந்து அந்த மைக்கு புடிச்சி பேச சொல்ல கடவுலே நேர்ல வந்த மாரி இருக்கு அந்த மாரி பேசுவரு அவரு
பரவால்லையே நல்லவரா இருக்காரே
அதுவு எல்லாரு கைய இப்டி ஒன்னா எடுத்துட்டு வந்து முட்டி போட்டுக்கிட்டு அவுங்களும் ஏதாச்சி பேசிட்டே இருப்பாங்க அதெல்லா இன்னு பாக்கறதுக்கு இன்னு சூப்பரா இருக்கு
பரவால்லையே எல்லாத்தையுமே நீ பாக்குற ரசிக்கிற நல்ல விஷயம்
அது எல்லாமே பாத்துருக்கங்க நா வாங்
உம்
பிரியாணி நல்லா
அப்ப இந்த முற கிறிஸ்மஸ்க எங்க வீட்டுக்கு வாங்க சேலா சேலா வாங்க
உஸ்
வரலனால ஓகே வரேன்னு சொல்லுங்க
வார வார எப்டியு வர முடியாது ஆனா வர
ஆ அவ்ளதா
உம் நானு கிறிஸ்துமஸ்க்கு வீட்ல குடில்லா வைப்பே
என்ன பண்ணுவீங்க
குடில் குடில் அந்த ஏசுசுவாமி பொறந்த அந்த செட்டப் மாரி வைப்பாங்களப் பொம்மை எல்லா வச்சி ஆ அதுக்கு ஆ ஆ அது பேர் குடில் அந்த குடியல்லா வப்போ
உம் ஸ்டார் தங்க விட்டு லைட்டு போடுறது
ஆ அதேதா ஒவ்வோரு வருஷம் ஒவ்வொரு கான்செப்ட்ல பண்ணுவஷஸ ஏதாவது ஒரு வருஷ வந்து ஸ்னோலேண்ல இருக்கமாரி ஒரு வருஷோ ஃபாரஸ்ட்ல இருக்கற மாரி அப்டி ஒவ்வொன்னு ஒவ்வொரு வருஷோ எதன்னா பண்ணிட்டு இருக்கோ
அவரு இயசு கதை கூட எனக்கு ஏதோ நெறைய சொல்லி இருக்காங்க எவ்ளோ சொல்லியிருக்காங்க இயேசு வந்து ஆட்டுக்கோட்டால பிறந்தாரு அப்ரோ அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிலுவேல எடுத்துன்னு போயிட்டு ஆணி அடிச்சி நிப்பாட்னாக எல்லாரு முன்னாடியு
ஆ
சங்கிலியால கட்டி போட்டு அப்டி இப்டின்னு கத எல்லா சொல்லியிருக்காக நல்லா இருக்கு ஆனா அவங்க சொல்ற கத நா ஒரு பத்து பேரு சின்ன பசங்க அப்பே நா டென்த் படி சொல்ல அந்த பிரியாட்ல
உ உம்
வசன எல்லா சொல்லி குடுப்பாங்க
அம் ஹா
நல்லா இருக்கு கிளாஸ் கூட விபிஎஸ்சி விபிஎஸ்சி கிளாஸ் சொல்லுவாங்க
உ ம்
விபிவிஎஸ் கிளஸ்க்கு போயிருக்க அந்த மாதிரி டிராமா கூட ஏதாச்சும் வைப்பாங்க எபாச்சி நாத்திகிழம அந்த டைம்ல வந்து பசங்க எல்லாரையு கூப்டுட்டு சோ மாரிய ஒன்னு வைப்பாங்க அதா கையில அந்த பொம்மைய வச்சிக்கிட்டு பேசுவாங்கல அந்த மார அந்த மாரி எல்லா பண்ணிருக்காங்க கிஃப்ட் பாக்ஸ் பெரியசா குடுப்பாங்க அப்போ எல்லாமே இருக்கு காரு
உம்
பென்சில்லு பென்னு எல்லாமே இருக்கு அந்த பாக்ஸ்ல
பரவா இல்லையே இவ்ளோ குடுத்துருக்காங்கள
ஆ நல்ல பண்ணுவாங்க எங்க சர்ச்சில
அ ஹ
எல்லாத்துக்கு போயிருக்கே எதாச்சு ஒரு ஃப்புரோக்கிராம்னா கூட டச்சில எதாச்சு ப்ரோக்ராம் எல்லார் வீட்டுக்கு பிரியாணி பார்சல் பண்ட்டு எல்லார் வீட்டுக் குத்துட் போவாங்க
ஆ
அந்த மார்லா பண்ண ம் இப்பதா போறது இல்ல இப்ப வந்து என்னோட சின்ன பசங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பசங்க போறாங்க இன்ன கூட பாத்தாங்கன்னா கூப்புடுவாங்க என்னாட
ஆ ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ம் என்னாடா பாக்கற்த்துக்கு பெரிய மனுஷ மாரி ஆயிட இப்பல்லா வர்றது கூட இல்ல அடேங்கப்பா நா எங்க போறது போனா என்ன தா கலாய்ப்பாங்க இவ என்னடா இன்னு கொழ்ந்த மாரி போயிட்டு இருக்கே சர்ச்ச எல்லா
அஹ் ஆஹ்
சரி அதனால அதனால டச்சு உட்டே சச்சுக்கல்லா போறதல்ல ஆனா போயிருக்கே சர்ச்சுக்குலா நெறைய தடவோ
சேரி சேரி உங்களுக் எங்க புடிக்குதோ அங்க போங்க ஆ ஓகே ம்